ஹலோ
ஹலோ வா சொல்லு உன் பக்கத்தில் இருப்பவள் என்ன சொன்னாள்
அ அவ வந்துருக்கான்னு சொன்னே ஆனா அவ நம்பவே இல்ல
அவ பாக்கலயோ காலேல அவள நா வந்து நா ஒனக்கு இப்ப ஒன்னு அனுப்பிருக்கே லைட்டா போய் பாரே
ஆ
நைட்டா அப்டி அப்டி பாரு
அ
அ
அ செரி
அ
ம்
அவ என்னச் சொன்னாச் சொல்லு நான்கே
அ வந்துருக்கான்னு சொல்லுதே நம்பவே இல்ல அவ எப்புடி இங்க வருவா
ஆ அவ லாஸ்ட்டு பாத்திருப்பால்ல அவ போகும் போது
ஆமா அதுக்கப்புற தா நம்பிருக்கா
சேரி சேரி இப்போ இப்ப மாங் ங்கா இல்லையாடி ஒங்க வீட்ல
மாங்கா இருக்கு
கொண்டு வாடி நாளிக்கு ஆமா நாலிக்
ஆ சொ ம் சேரி
நாளைக்கு சும்மாதான இருப்போ
ஆமா
உங்க வீட்ல உள்ள நா வேற ஒண்ணு வேணா உங்க வீட்ல உள்ள நாய்க்கு என்னாச்சு
நாய் எறந்து போய்ட்டு
எப்புடி
அது ரொம்ப உடம் முடியாம காதுல ஏதோ புண்ணு வந்துட்டு போல
நீங்க ஏதோ ச மருந்து வாங்கி குடுத்தேன்னு சொன்னேல்ல
ஆ எல்லா மருந்து வாங்கிக் குடுத்தோ
எப்ப எறந்தே
ஒரு ஃபோர் டேஸ் ஆவுது
செரி செரி எங்கய நீங்க எப்டி தூக்கி போடுவீங்களா அடக் க்கம் பண்ணுவீங்ளா
அ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செத்துச்சா
ஆ
அதனால தூக்கி கொண்டு வெளிய எங்கேயோ கொண்டு போட்டுட்டாங்க
அ செரி செரி இது எத்ன வயசு இதுக் வரைக்கி
வயசு என்னன் தெரியல ஆனா வயசாயிட்டு
ஆ சு நீங்கப் இல்ல நீங்க சின்ன பிள்ளையா அதெடுத்து வளக்குறீங்களா இல்ல வீட்டுக்கு சும்மா வளக்குறீங்ளா
இல்ல அ ‌ நா‌ அஞ்சாங் கிளாஸ் படிக்கும் போது
அப்போ நீங்க உங்க வீட்ல தா வளக் செரி செரி இதுக்கப்புறோ எதாவ்து குட் டி நாய் போட்டு வளக்கலால
நாங்களு ஆனா வீட்ல
நாயினா நீங்க வந்து எப்டினா அது என்னது அது எதோ சொல்லுவாங்ளே அதுக்கு நேம்லா இருக்கும்ல ஷெப்பார்டு ஏ பொமேரியன் ‌அந்த‌ ‌‌ மாரி பாப்பியா இல்ல நாட்டு நாயா
பப்பி ஒன்லி‌‌ பப்பி மட்டு
ஏ பப்பி எல்லா எல்லாமே ப பி தாண்டி எல்லாமே குட்டியா இருக்கக்கூடிய நாய் பப்பி தானே
அது எப்டி சொல்ல வெள்ள செல்ல முடியிவன் முடி மட்டுமே புசு புசுன்னு இருக்கும்லா
பொமேரியன் குட்டி நாய் க குட்டியாவே இருக்கூ பெருசா வளராது
ஆ அது ‌ மட்டு தா
சேர் செரி இப்ப நீங்க வச்சிந்தது அத மாரி நாய் தானா
ஆமா அதே மாரி தா
செரி செரி ஐயோ
இப்போ கேட்டுட்டே இருக்காங்க நாய் எப்போ கெடைக்குதோ அப்போ வாங்குணு
செ யோ நீ ஏ இப்டிருக்கே
நாளைக்கி காலேஜிக்கி எல்லாரு வருவீங்ளா
ஆமா நா வருவே நானு வருவே அவா எனக்கு முன்னாடி இருப்பால அவ மட்டு வரமாட்டா உனக்கு பின்னாடி இருப்பவுளு வருவா அளான் எனக்கு தெரியில அவா அவுங்க கல்யாண வீடுன் சொன்னாங்க க்ரெண்டு பேர் வரமாட் டாங்க ஆனா நா இன்னிக்கி அந்தக்கா வந்து கொஸ்டின் த ருவாங்கன் எக்ஸ்பெக்ட் பண்ணே படிக்கிறதுக்கே
நானு ரொம்ப எக்ஸ்பெட் பண்ணே
ஆ மஹி பக்கா
ஏ பக்கத்துல ஒ ஏ பக் கத்துல ஒரு பொண்ணு இருக்காளே அவதா எல்லாமே கெடுத்து உட்டது
யாருட்ட லாஸ்ட்ல அந்தக்காட்டயா கொஸ்டின் தர முடியாம ஆக்கிடீடாங்ளா
நாங்க படிச்சுருவோ மாத்ரி சொன்னது
ஆனா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்காதுன் நெனைக்கிறே கொஞ்சு நா வந்து பி டி எஃப் பா த்தே அது கொஞ்சு இத தா இர்ந்துச்சு
அப்படியா அதுல எல்லாமே படிக்கெணுமா
ஆமா நீ உன்ட பி டி எஃப் இருக்கா நா இல்லேன்னா அனுப்பவா நா ஒரு பி டி எஃப் வெச்சிருக்கே
ஆ எனக் அனிப்புடுவியா
ஆ ஒரு நிமிஷோ நில்லு நா உனக்கு வந்து அனுப்பி விட்றே
ஆ ஓகே
அ ஆனா அதுல என்னன்னா
கொஞ்சோ எப்டி சொல்றது அ அதாவது அது எதுக்காவ் வேண்டி யூஸ் பண்றாங்க அது அது மூலமா ப்ராஃபிட் நம்ம நெறைய யேன் பன் மு அ நமக்கு எக்கனா குரோத் இருக்கு அத மாரி நா கம் நார்மலான பாய்ண்ட்ஸா தா இருக்கு ரொம்ப கஷ்ட மா அந்த மாரி இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சி இத இதும் ஆனா நறைய பேஜ் இருக்கு
அ
அ பய்னாலு பேஜு பய்னஞ்சு பேஜு கிட்ட இருக்கு நம்மோ ஃபுல் ஃபுல்லா பாதி ங்க வா இல்ல அக்கா ஒரு இது அம்ச்சு வி த்தாங்கல்ல இது நோட்ஸா அது கம்மியாரு நெனைக்க அது அவ்ங்க க்ளாஸ்ல வெச்சு எடுத்த நோட்ஸு அ அ அதுவே பாடிக்கலாமா ரீட் பண்ணிட்டு வரலாமான்னு தெர்ல
ஆனா என்ன சொன்னாங்க அத வெச்சு படிக்காதீங்க அத வெச்சு எக்ஸாம்லா எழுததுக் ரொம்ப கஷ்டோன்
ஆமா அப்படிதா சொன்னாங்க இன்னைக் உள்ளது எப்படி எழுத்ன நீ ரெண்டு எக்ஸ் கொஸ்டின்ஸ்
மேம் அனைக்கே என்ன சொன்னாங்க நா வந்து அ பழசெல்லா கேக்க மாட்டே புதுசா தா கேப்பேன் சொன்னாங்க அப்போ நா புதுசா பாத்தே ஆனா மேம் கேட்டது பழசு
ஆமா ஆமா
ம்
ம் நானு இல்ல நா நெனைக்கிறே அவுங்க வந்து போட்டுர்ந்தா மேபி ப புதுசா த கேட்டுருப்பாங்க இந்த அக்கா போட்டத்னால நமக்கு பழசா இருக்குன் நெனைக்கிறே
அந்த அக்கா அவிங்கள்ட்ட கேட்டு தா அவிங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்ளா சொன் ன்னது தா நமக் கேட்ருக்காங்க
ஆமா அப்டிதா இருக்கு ஆனா கரெக்க்ஷன் எப்புடியு‌ அவுங்கதானே பண்ணுவாங்க சோ நல்ல மார்க் போடுவாங்கன் நனைக்கிறே
எழுதுனதுக்கு நம்ம என்ன போட முடியுமோ அவ்ள அத போடுவாங்க
ஆமா அ பஸ் கொஸ் டின் எனக்கு ஓகே செகண் கொஸ்டின் கொஞ்ச அடிச்சு விட்டுருக்கே
அப்போ ஓகே நீ எப்புடியு பதினஞ்சுக்கு பதினாலு வாங்கிருவே
ஆமா ஆமா
ம்
பாப்போ என்னன்னு தெர்ல நாளைக்குள்ளது நாளைக்கி
நாளைக்கி எல்லாரு வ ருவாங்களா கண்டிப்பா
நா தா நா சொன்ன ரெண்டு பேர் வரமாட் கிளாஸ் எடுக்க வாய்ப்புக் கொறவு தா நெனைக்கிறே இந்த புள்ளேளுக்கெல்லா லீவு அதுங்க ஜாலியா இருக்குது நமக்கு லீவ் இருந்தா நம்மளு கொஞ்சோ இதா இருந்திருப்போ நோட்ஸல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கலா
ஆமா இதுலே அங்க எல்லாரு போய்ட்டு அந்த அக்காமார்கள்லா நமக்கு அனுப்பி உட்டுட்டாங்கனா
ஆமா அப்பிடின்ன நம்மளே செமினார் எடுக்க சொல்லுவாங்க செமினாருக்கு நம்ம பிரப்பர் அரதுக்கனி நீ ஏதாவது நோட்ஸெடுத்துட்டியா
ஆமா நா சாய்ங்கால தா எடுத்தே
இப்போ நீ அவுங்க னுப் இந்த மேம்குள்ள ஜெராக்ஸ் எடுத்துட்டியா ஒரு நாலு பீடிஎஃப் அனுப்சுருந்தாங்கல அது எப்பிடினா கேட்டே தெரியுமா எல்லாருக்கு சேர் எடுக்கலாமா இல்ல நா தனியா எடுக்கலாமா இப்ப எப்பிடி சேர்ந்து எடுப்போமா தனியா எடுக்கவா நானு நா தனியா இருக்கன்னா நாளை காலையில எடுத்து வருவே
நா நனைச்சே ஆமா நா நெனைச்சே எழுதி எடுத்து எடுத்துகலான்னு பாத்தே ஆனா எழுதி எடுக்கறது ரொம்ப கஷ்டம்னு இப்போ தெரியுது
நான்னாரு இருபத்தாறு ஒரு ஒன்னு இருபத்தாறு பேஜ் இன்னொன்னு இருபத்தஞ்சு பேஜ் அப்புறோ இந்த ரெண்டு ம் ஒரு பத்து பத்து பேஜ் வெச்சு வருன்னு நெனைக்கிறே
ஓ ஓ அப்டியா
ஆமா ஆனா எனக்கு என்னன்னா எதேது வராதுன்னு நமக்கு தெளிவா தெரியலேல்ல நாளைக்கி மேம் வந்தா ஒருத்தட கிளியரா கேட்ருப்பே பேலன்ஸ ஆமா ஃபுல்லாவே ஆமா அது அப்பதான அமௌண்ட்டு கொறையு
ஆமா இப்ப நீ மட்டு தனிய எடுத்தேன்னா அந்த அண்ணே ரேட் அதிகமா தா போடுவாங்க
இன்னைக்கி நா வந்து எனக்கு மூ மூணுன்னு இது எடுத்தே சரோ மூணுண்ணத்துக்கு எனக்கு வந்து மொத்தோ பயனத்து பயனஞ்சி பதினாறு ரூபா வாங்குனாங்க
ஆ
அப்ப எனக்கு இருக்கு ச அந் ஆ
இதுவே நம்ம சேந்தேடுத்தோன்னா நல்லா கம்மி பண்ணி தருவாங்க
அப்டியே பண்ணா பரவால்ல பாப்போ செரி என்ன பண்ணேன் தெர்ல
செரி நம்ம கிளாஸ்ல எல்லாத்திட்டயு கேட்டுட்டு
ஆமா நா வந்து ஆசிகாவையு இதுல சார்ட்டு வத்துருக் த்தே நானு இருக்கே ஆனா அவளுக்கு இன்னு ஓகே ஆவல அவளுக்கு என்னன்னா ரெண்டு நம் அதாவது அவளுக்கு மெசேஜ் வந்ததுக்கு ஒரு நம்பர் காலுக்கு ஒரு நம்பர் அதனால வந்து அவளுக்கு எப் படி ச்சக்குறதுன்னு தெர்ல அவ வந்தா நம்ம மூணு பேர் வேற யாரு வாறான்னு தெர்ல வேற யாரு வரமாட்டா அவள பேர்தா
ம் நம்பரு வேற வேற இருந்துச்சுன்னா கஷ்டோ தானே
ஆமா மெசேஜ் பண்றதுக்கு வேற நம்பர் ஆ சேரி ஓகே